பண்ணுங்க தோழி ம் நா இப்பதா வேலயெல்லா முடிச்சுட்டு உக்காந்தேன் தோழி நீங்க
நா சும்மா சாப்ட்டு படுத்துனு இருக்கேன் தோழி ஐயோ தோழி உங்களுக்கு புடிச்ச உணவு என்ன தோழி
உணவா தோழி நா வந்து உணவு அப்டிங்றது வந்து எனக்கு புடிச்ச க்ளைமேட் புடிச்தா தோழி சாப்டுவே
ஆ நானு அப்டிதா தோழி எனக்கு இங்க ரொம்ப மழ வர மாதிரி இருக்குறதுனால நல்ல மேகமூட்டமா இருக்குது சில்லுன்ன இருக்கிறதுனால நா சுட சுட வந்து டீயு சமோசாவு சாப்ட்டு வந்த தோழி காலைக்கு உணவா அதுக்கப்புறமா சுட சுட தோச சுட்டு சாப்ட்டு வந்த தோழி ஏன்னா இங்க வந்து வீ ஆ சூழ்நிலையா கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு தோழி வெதர் அது ரொம்ப நல்லா இருக்கதுனால எனக்கு அது சாப்டணும்னு தோனுச்சு தோழி
தோழி நீங்க ரொம்பவே காமெடியா பேசுறீங்க தோழி
தோழி எனக்கு வெதர்கு தமிழ்ல அர்த்த தெரிய தோழி அதா தோழி என்ன சொல்லுவாங்க தமிழுக்கு தமிழ்ல என்ன தோழி இந்த கிளைமேட் வெதருக்கு அது சூழ்நிலையா ஆழ்நிலையா என்னமோ சொல்லுவாங்களே தோழி
ஆ அது வந்து வானிலை மா
ஆ வானிலை வானிலை தோழி இந்த வானில இப்டி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு தோழி அதுனால நா கம்னு படுத்துனு இருக்கேன் சாப்டேன் ல மழ வானிலையா இருக்குதுனால தூக்கு தூக்கமா வருது தோழி நீங்க உங்களுக்கு புச்சா வானிலை எது தோழி
தோழி எனக்கு வந்து இந்த டிசம்பர் மாசம் பனிக்காலம் தா தோழி ரொம்பவே புடிக்கு
ஆ ஆங் தோழி நல்லா பனி பொழியு இங்க விட அமெரிக்கா நாட்டுல அ அந்த மாரி நாட்டுல எல்லா பொனி அப்டியே பொழிவங்கங்க தோழி வெள்ளை கலர்ல அது இன்னு அருமையா இருக்கு பாக்றதுக்கு அந்த கிறிஸ்மஸோட அந்த பனிப்பொழிவு பாக் வந்து ரொம்ப அருமையான காட்சியா இருக்கு தோழி
ஆமா தோழி
சொல்லுங்க தோழி உங்க ஊர்ல வெதரு எப்டி இருக்கு தோழி
தோழி எங்கள்தா வந்து ஒரே வெயிலா இருக்கு ஓகே தோழி நா வந்து வெறு ஒரு ஜுஸ் குடித்து படுத்துட்டு இருக்கே தோழி இப்ப நா வந்து மழ கால அப்டின்னா வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்புணும்னு தோணு தோணு தோழி உங்களுக்கு அந்த மாரி தோணுமா தோழி
ஆம் தோழி நல்லா சில்லு சில்லுன்னு சாப்டும் போது சில்லு கிளைமேட்ல்ல நல்லா அருமையா இருக்கு தோழி சில்லு சில்லுனு சூடா சாப்டுறத விட சில்லு சில்லுன்னு சாப்ட்டா நல்லா இருக்கு இன்ன மழைல நெனஞ் இந்த விஜய் மாதிரி சாப்ட்டோன்னா இன்னு அருமையா இருக்கு தோழி
செரிங்க தோழி இப்போ அங்க கிளைமேட் எப்டி தோழி இருக்கு
இங்க நல்லா அருமையா இருக்கு தோழி மழ வர மாதிரி இருக்கு தோழி உங்களுக்கு எப்டி தோழி இருக்கு ஓ நீங்க சொன்னீங்கள்ள வெயில் வர மாதிரி இருக்குன்னு இப்ப நல்லா மழ வர மாதிரி இரு தோழி நா நல்லா படுத்தின்ட்டு நல்ல ஒரு ரொமாண்டிக்கான சாங் கேட்டு படி தின்னு இருக்கே தோழி இந்த வெதற்கு நல்லா இருக்கு தோழி அருமையா ஃபுல்லா கும்மிருட்டுல படு இருந்திருந்தா நல்லா இருக்குலா தோழி அந்த மாரி இருக்கு தோழி
தோழி இப்ப நீங்க சாங்னு சொன்னீங்க எந்த மாரியான பாடல்கள் நீங்க கேப்பீங்க தோழி
தோழி நா வந்து தமிழ் பாட்டுங்கள் தா கேப்பே தோழி தமிழ் பாட்டுல வந்து அதா இந்த மழ காலத்துல கேக்கும்போது நல்லா இருக்கு தோழி தமிழ் பாட்டுகள் பாக்கும் போது கேக்குறப்ப நல்லா இருக்கு தோழி மழ காலத்துக்கு ஏ காரு எங்க